ஆ சொல்லுங்
எப்டி இருக்க பாப்பா ஆ நல்லா இருக்கே பாப் பா நீயு
ம் நல்லா இருக்கங் சாப் டிங்ளா
டாச்சு நீங்க
உம் சாப்டாச்சுயா
அவுங்க சாப்டாங்களா
ம் அவுங்க வேல்ல சாப்டாங்க்கா கம்பன்ல சாப்ட்டு வந்துருவாங்க
ஆஹ் செ செரி எப்பவுமேவாப்பா
இப்போ பஸ் ஷிஃப்ட்டு போனா அங்க ரெண்டு மணிக்கி சாப் மதியொ சாப்டுவாங்க ரெண்டு ம எட்டு மணிக்கி காய்ல அதே மாரி ச மதியோ ரெண்டு மணிக்கி சாப்டுவாங்க
ஆஹ் அப்ப ஒனக்கு சமக்கிற
ல்ல இல்ல ஆமாக்கா டிஃபன் கட்ற வேல இல்ல வீட் ட்ல ஆள்லா இருக்கு ஆயால்லா இருக்காங்க
ச ஜி ஜாயிண்ட் ஃபேமிலியா நீ
ஆமா ஆயால்லா இருக்காங்கலா அவுங்களுக் க அப்டியே சாப்பாடு வீட்ல நாங்க இருக்கோல்ல நானு வீட்ல தான இருக்க அதனால சாப் பாடு கொழம்பு எனி டைமு ஆக்கணு செய்ணு டிஃபன் யாரு கட்டின் போவா
என்ன பண்றீங்க சேர் சேரி வி வீட்ல எத்தன பேர்யா
வீட்ல நாங்க ஏழு பேர் இருக்கோங்க்கா அப்டி இருக்கோ
ஏழு பேர் இருக்கீங்களா
ஆமா
சேர் செரி யார் யாரு ஆ ஆமாப்பா நைட்ல டிஃபன் தா
ஆ ஹா நீங்க டிஃபன் கட்ணுமானு கே
ப்பாடு கொழம்பு இதெல்லா
யாருக் கட்ணு ஹஸ்பண்டுக்கா ம் பாப்பாலா இன்னகி ஸ்கூலுக் போனாங் லா
இல்ல அவங்களுக் பதினொன் தேதி தா ஸ்கூல் பாப்பா
ஆனா இங்க எல்லாரு இன்னிக்கு போனாங்க ஸ்கூலுக்கு
அவிங்க வந் இவங்க வந்து புது ஸ்கூல்பா அதுனால கொஞ்சொ பெயிண் ட்டு வேல நடந்துட்ருக்கா அதுனால அடுத்த வார வியாழக்கழம ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி காங்க புது ஸ்கூலு இவனு புதுசா ஆட் அட்மிஷன் போட்ருகே அதுனால இப்போ இவ்ள நாளா வீட்லருந்தானா திடீர்னு பள்ளிக்கூட போறனால கொஞ்ச இதாருக்கு ப்பாங் சொல்லிட்டு ம் அதனால வந்து
விட் ஆம் பதினொன்னு திங்க கெழமயா
வியாழ கெழம வரு
வேல கம்மியா ம் ம் அவங்களுக்கு ஸ்நக்ஸ்லா செஞ்சு குடுத்து அனுப்புவீங்க
இப்பதா புதுசு இல்ல அதனால எ என்ன செய்யறதுன்னு அப்பற தா யோசிக்கணு அங்க ஸ்கூல ஒரு டைம் கேட் விற்றோன்னு எப்டினு நம அதா ஸ்கூல் போறாங்களா அத அனால அத பத்தி தெரில என்னென்ன குடுத்தோ நம்ம போய் அங்க போயி ஒர்க்க கேட்டுட்டுதா அதுக்கப்பறம் அதுக்கு தகுந்தாப்புல வீ இல்ல பண்ணணு
ம் உம்
என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குற முட்டை கொடுக்கலாமா இல்ல சாப்பாடு வெரைடி சாப்பாடு கொடுக்கலாமான்னு கேட்டுக்கணு
எப்பிமே வெரைடி ரைஸ் கொடுங்க வெரைட்டி ரைஸ் கொடுத்து ஸ்நாக் க்கு மட்டு எதுனா உங்களுக்கு தெரிஞ்ச வரயு பிஸ்க
பழம் ஆ பிஸ்கட் எல்லா கொடுக்க மாட்டேப்பா பழ இந்த மாரி குடுக்கலான்ற அதெல்லா பிஸ்கெட் எல்லா வீட்டுல கெடயவே கெடையாது வீட்லயே வாங்கி வக்க மாட்டோ
உம் உம் ஏ
ஆங் இவிங்கப்ப பிஸ்கட் எல்லா சாப்பிட கூடாது அதுல கெமிக்கல் கலந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு எதுமே வாங்க உடமாட்டாப்டி ஆ ஹ